ஆ
ம் சொல்றா
கேக்குதா
என் கேக்குது ஒன் கேக்குதா
கேக்குது கேக்குது
னப் பண்ற
சும்மா தாண்டா
இப்ப நாளைக் நைட் வந்துருவியா
ஈ
ஆ
அங்க மத்யான கெளம்னா இங்க எப்ப வருவே
நைட் ஆய்டு
குத்து மனிப்பா டைமு
தெரிலியே நாங்க கெளம்புற டைம் பொறுத்து தாண்டா ஆ அதுக்குள்ள வந்துருவே எனக்கு இங்கே கெளம்புறது ஓக்கே அதுக்கப்றோ அங்க வத்தலகுண்ட்லியோ ஒட்டஞ்சத்திரத்லியோ எனக்கு பஸ்சு கெடைக்கணு கோயம்புத் துர்கு
ஓ அவ்ளோ சீக்ரோ இருக்காதா
ஆ அது வந்துட்டு ஆ வத்தல கொண்ட்ல பிரீகோன்ட் அது எப்டின்னா லூஸ் மாரி வரு பஸ்சு டைம் இந்த டைம் போனா இந்த டைம் இருக்கு அப்டின்னு டைமிங்கே இல்ல ப்ராப்பரா ஒரு ஒரு நாளைக்குக்கு ஒரு ஒரு மாரி இருக்கு அதனால பிளான் பண்ணியு வர முடியாது எனக்கு என்னா இந்த ஊர்ல இருந்து எந்த பஸ் கெடைக்குதோ கிளம்பி வந்துடுவே கிளம்பி அங்க வன்ட்டுங்க அங்க எந்த பஸ் கெடைக்குதோ அதபொறுத்தா நாளைக்கு வரே இங்க இருந்து அங்க போய்ட்டு நோட்டு வாங்கிட்டு அப்றோ போனோ
போ ஓகே
ஆஹ்
பட்சியா